ஹலோ வணக்கம் சகோதரி
அஹ் வணக்கம் சகோதிரி எப்படி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் சகோதரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நாங்க சூப்பரா இருக்கோங்க
உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சகோதரி
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்காங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி சாப்பிட்டீங்களா சகோதரி ஆஹ் சொல்லுங்க சகோதரி கேக்குது
அஹ் சாப்பிட்டீங்களா நீங்க
ஆஹ் இல்ல சகோதரி நான் வந்து இனிமேல் தான் சகோதரி நான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா
இல்லைங்க நான் இன்னும் சாப்பிடறக்கு ஒன்னவர் ஆகுங்க டைம் ஆகிதான் சாப்பிட்டேங்க ஈவினிங் அதனால சாப்படுறக்கு இன்னும் லேட் ஆகும் பசங்க எல்லாம் குட்டீசெல்லாம் சாப்பிட்டு விட்டு அவங்கள குட்டி தூக்கமே போட்டச்சு
ஓ சரிங்க சரிங்க உங்களுக்கு பசங்க கை குழந்தைங்களா சகோதரி இல்ல பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்களா
பள்ளிக்கூடம் போறாங்க அப்பதான் பெரியவருக்கு வந்து கிளியராச்சு சின்னவருக்கு பெரியவருக்கு செவனு சின்னவருக்கு போ ரு
ஓ சரிங்க சரிங்க சகோதரி அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணலைங்கள
இல்லீங்க இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் தானுங்க அதனால ஹோம் ஒர்க் எல்லாம்இன்னிக்கு ஒர் நாள் லீவ்
ஓ ஓ அப் ஆமாமா நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே சொல்லிருக்காங்க அதனால விடுமுறைனால வந்துட்டு நாளைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வச்சு
அஹ் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ ஒதுக்கி வச்சுட்டாங்க சாட்டர்டே லீவ் இருக்கு சண்டே எப்படிதான் இரு லீவ் இருந்தாலுமே சண்டே எந்த சமயம் ல தான் ஒர்க் பண்ணுவாங்க ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அது நாளைக்கு ஸ்கூலு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தான் அவசரம் அவசரமா அதை காணமா இதை காணமா அங்க இங்க தேடி எடுத்து அது மா மண்டே மார்னிங் இருக்குதுங்களே புடிக்கவே முடியாது
ஆமா சகோதரி அதுமே பாத்தீங்கன்னா சகோதரி அவங்களுக்கு பத்து நாள் லீவுவிட்டாலும் சரி அஞ்சு நாள் லிவுட்டாலும் சரி அந்த கடைசி நாள் நைட்டு தான் உட்காந்து உட்காந்து முக்கி முக்கி எழுதுவாங்க ஏதோ அப்பதான் வந்துட்டு ஏதோ ஏதோ சாதனை அன்னைக்கு போற மாதிரி வந்து போட்டிக்கு போற மாதிரி படிப்பாங்க எழுதுவாங்க அன்னைக்கு நைட்டு தான் அப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அந்த நாலு நாள் பாத்தீங்கன்னா சும்மாதான் இருப்பாங்க
நாலு நாள் இல்லைங்க இப்ப வந்து மே மாசம் லீவ் விடுறாங்கன்னா ஒன் மந்த் கேப் இருக்கு இந்த ஒன் மந்த்ல எவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்களோ எல்லாத்தையும் ஆடி முடிச்சிருவாங்க நாளைக்கு ஸ்கூல் அப்படின்னா அந்த அன்னைக்கு இன்னைக்கு நைட்டு கூட கொஞ்சம் கூட ஒரு பயங்கறது இருக்காது மார்னிங் ஸ்கூல் அப்படின்னாத்தா அங்க இங்க புக்ஸ எங்க இருக்குன்னே தெரியாதுங்க அவங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதுருக்க சகோதரி இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லா பாத்தீங்கன்ன ஸ்கூல் போயிட்டு வந்தா உட்கார்ந்து வந்தது உட்கார்ந்து ஹோம்ஓர்க் எழுதுன்னுங்கிற பழக்கம்யாருக்குமே கிடையாது சகோதரி நம்மளாம் அந்த காலத்தில் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வந்தீங்கன்னாூ முடிச்ச வ எட வீட்டு எழுத்து வேலிய முடிப்போம் படிப்போம் படிக்கிறதுக்கு லேட்டா படிச்சக்கலங்க எழுத்து வேலையை முடித்து நமக்கு ஒரு மாதிரி மைண்ட ரிலாக்ஸ்சா இருக்கும் போ ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க எழுதுறது ரொம்ப சோம்பே றங்க நான் பொழுதணிக்கும் ஸ்கூல் ல படிச்சட்டு தானே வரேன் ஏ வந்ததுமே நீங்க எ சொல்றீங்க ஒரு பத்து நிமிஷம் விலாண்டு ஒரு அரைம நேர விலாண்டு வந்தது அப்புறதா எழுது அப்படிங்கிர மேரி நமக்கு அவங்க வந்து ஆர்டர் போட்டு போயிடுறாங்க நம்ப எதுவுமே பேச முடியும் அந்த இடத்துல இருக்கோம் நம்ம
ஆர்டர் போட்டும் இல்லாதமா என்ன சொல்றாங்கன்னா அந்த டைம் முடிஞ்சம்னா வாங்க உட்காருங்க படிங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரமா என்ன சொல்றது எனக்கு தூக்கம் வருது அந்த எழுதும் போது படிக்கும் தூக்க வருது ம் எனக்கு வயிறு வலிக்குது கால் வலிக்குது அந்த மாரி பசிக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சொல்லுவாங்க அப்படிெல்லா சொன்னாதான் அம்மா கொஞ்ச இன்னும் கொஞ்சம் கேப் கிடைக்கும் விளையாடலா அப்படின்னு
ஆமா சக அதுவும் பாத்தீங்கன்னா சகோதி நம்ம வந்து இல்ல சகோதரி இ பசங்க உட்காரும் போது நம்மளும் பக்கத்துல உட்கார்ந்து எழுது படின்னு சொல்லி ஒவ்வொன்னா வந்து கிளிபுள்ளிக்கு சொல்ற மாரி சொன்னாத அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க நம்ம ஏதோ சமையல் கட்ல சமைக்கிற வேலை இருக்கு நீ எழுது நீ எழுது சாமி இல்லை சகோதரி நீங்க எழுது சாமி நான் ஒரு பத்து நிமிஷம் அங்க போயிட்டு வரேு சொல்லிட்டீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா தனியா அவங்க ஒரு வே வேற ஒரு உலகத்துக்கு போய் அந்த உலகத்துல அவங்க விளையாண்டு சந்தோஷமா இருந்து நம்ம வரும் நம்ம வர சத்தம் கேட்டதுக்கு அப்றம் ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்து எழுதுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க அந்த மாரி சம்ப நிறைய நடந்திருக்கு
நீங்க வேறங்க எங்க குட்டி பையன் அ பெரியம்மா ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள அ வெளிய கேட் சவுண்ட வர அவங்க டாடி வர்றாங்க கேட் சவுண்டு கேக்குது வெளியல என்றென்சேல சின்ன பையன் என்ன சொல்றாருங்கன்னா பெரியவன பார்த்து அப்பா வர்ற சவுண்ட் கேக்குதுடா ஹே படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுடா
ஓ பாத்தீங்களா இப்பவே பாருங்க எப்படின்னு வந்து கத்துக்கற பாருங்க சின்னவ வந்து உங்க பெரியவனுக்கு வந்து அவனே வந்து இ வந்து டிப்ஸ் கொடுக்குறான் இப்படில்ல ஐடியா இருக்கு இப்பல்ல நீ பெரிய புள்ள பெரியவ சும்மா இருந்த சின்ன பையன் வந்து வீட்ல சும்மா இருக்க மாட்டாங்கிறது உங்க பசங்களுக்குதான் சகோதரி எடுத்துக்காட்டா இருப்பாங்கு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே
சின்னவர் வந்து பயங்கரமா பேசுவாரு பேச னாலே குறுக்க குறுக்க எதுத்து பேசுவாரு டக்கு டக்குன்னு ஆன்சர் வரும் பெரியவர் அந்த மாரி பேச பேச மாட்டாரூ
இல்ல சகோதரி ஒரு பழமொழியே இருக்கு சகோதரி ஒரு பழமொழியே இருக்கு சகோதரி வீட்ல வந்து வீட்ல வீட்ல வந்து ஒரு முத்த பைய பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பான் நாமா அடிதடி வம்புத்தும்க்க எல்லாம் அதிக போ மாட்ட வந்து புழுப்பூச்சியாட்ட இருப்பான்னாமா இந்த வீட்ல வந்து இரண்டாவது பையன் கடகுட்டி கடகுட்டி இருக்க அவன் தான் வந்து வந்து சண்டைக்கு போவானாம்மா அவன் தான் வந்து வாய்த்துடுக்கா பேசுவானாம்மா ரெண்டாவது பிறந்த பையன் தான் வந்து பயங்கர சேட்டக்கார பைய யங்கர மாரி ஒரு பேரே இருக்கு சகோதரி அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்குமே
கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதாங்க எங்க வீட்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பசன் நடக்குது உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்களா
ஆ எனக்கு இப்பதான் சகோதரி வந்து எனக்குப்பதான் ஒரு ஒன்றரை வயசு குழந்தை சகோதரி இப்பதான் தம்பிக்கு ஒன்றரை வயசு நடந்துட்டு இருக்கு இருக்கு நீங்க சொல்ற அனுபவங்களை எனக்கு இனிமேல் தான் வரும் நான் நினைக்கிறே
அனுபவங்கள் வராமே இவ்வளோ சொல்றீங்கன்னா இன்னு இன்னோ வரக்கூடியது எவ்வளவு டி கு இன்னுமே என்ன சொல்றது
அப்டில்ல சகொதி நம்ம சுத்து வட்டாரத்துல நம்ம பாக்கறமா எப்டி பசங்க இந்த காலத்து பசங்க எப்டி என்னு தெரியுமா அதே மாரி என்னோட தோழிங்களோட நண்பர்களோட பசங்களுமே பாத்தீங்கன்னா அப்டிதா சேட்ட ஏன்னா வந்து ரெண்டு பசங்கயிருக்காங்களா மொத பையன் பத் ன்னா அமைதியா இருகேன் சொல்லி இண்டாவது பையன் என்ன பண்ண மொத பையன புடிச்சு அடிக்கிறானாமா மொத பையன் வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காண அப்டிங்னு நமக்கு என்னதொண்ண மொத பைய வந்து செரியான மக்கா இருக்கண்டி ரெண்டாவுது பைய இழுத்து போட்டு அடிக்கிறாண்டி
எங்க அங்க எங்க வீட்டுல அதுதாங்க நடக்குது உஹ சின்னவர் வந்து பெரியவரு அடிச்சுட்டுவரு நல்லாவே அடிப்பாரு பெரியவரு அடி வாங்கிட்டு தம அடிப் பப்பாரு இருந்தாலும ஃர்ஸ்ட் அடிக்கறது சின்னாவத அடிப்பாரு பஸ்ட் அடி சின்னவர்கிட்டதா பெரியவக்கிட்ட விழுகு
ஓ அதே மாரி பாத்தீங்கன்னா சோ வெரி அந்த இப்ப காலத்து இந்த காலத்த கூட நீங்க நா வந்து பிறந்த நா வந்து சின்ன சின்ன பிள்ளைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா சகோதரி எனக்கு ஒரு அண்ணா இருக்கான்னா சகோதரி எங்க அண்ணனே வந்து வாய் இல்லாம வாய் பூச்சியாட்ட இருப்பானமா ஏனா நாங்க பஸ்டு ஒரு காம்போண்ட் வீல இது இரு இருந்தா ஸ்லயா போய்டு ஒரு அஞ்சாறு வீடு வந்து சுத்திலிலு இருக்கிற வீட்டதா நாங்க வந்து குடியிருந்தமா அந்த காம்மொண்டு எல்லாவீட்லமே சொல்றாங்க இப்ப எங்க அண்ணன் வந்து ஒரு பன்னெண்டாவதோ காலேஜ் பஸ்ட் இயரோ சேந்தா சகோதரி நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பதா வந்து ஆற் டென்தௌ நயன்தோ படிச்சட்டு இருந்த தோரி அப்ப அந்த கம்மொண்டல எல்லாரு என்ன சொல்லுவாங்கனு இவளோட குரல் மட் து வந்து இந்த காமொண்ட்லே வந்து கேக்குது இவுங்க வீட்டுல பாத்தீங்க வந்துங்க அம்மா அப்பா அடுத்தபடிய பசங்க இருக்கிறாங்து இ இவளோட சவுண்ட் மட்டு தா கேக்குது அவ அண்ண இருக்கிறதே தெரியமாட் டக்து வீட்டுல வந்து அவன் வந்து பொம்பள பிள்ளையாட்டோ வீட்டுக்குள்ளே இருக்குறா இவதா என்னமோ ஆம்பள பிள்ளயாட்டோ சும்மா சும்மா வெளியே வந்துட்டே போற அப்டிங்கற மாரியெல்லா சொல்லுவாங்க வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ரெண்டாவதா பெறக்கற பிள்ளைங்க எல்லர்மெ ரெண்டாவதா பெறக்கற பிள்ள பாத்தீங்கன்னா மொதப்பிள்ளயொ வந்து சாப்ட்டு முழுங்கிரு இந்த பிள்ளயான்டா இப்டி வாய் பேசுது மொத பய்ய பாத்திங்ன்னா அப்டியிருபாங் வளந்தது அப்புறோ பாத்திங்னா வாய் பேசுறவங்க கூட நம்ம நம்பிர்லா அந்த காலத்துல ஊமையா அமைதியா இருக்காங்கள அவுங்கள மட்டு நம்பவே கூடாது நம்ம
கரெக்ட் தாங்க கரெக்ட் தாங்க நெஜ் ஞ்ஞதாங்க உமையா இருக்கறதால என்ன சொல்றது அவுங்க மனசுக்குள் ள என்ன இருக்குன்னே அசம்சன் பண்ண முடியாது கடைசியில என்ன பண்ணுதொ அப்டிங்கிற மாரி ஒரு வேலைய காட்டிருவாங்க கடைசியில அவுங்க வேலைவ் காட்டிருவாங்க
கண்டி கண்டிப்பா சகோதரி அதுவுமே பாத்தீங்கன்னா சகோதரி நெறைய காலத்து அந்த காலத்துலியு இந்த காலம் வரைக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பேசுற புள்ள எங்கபோனாலு பொழச் சுக்கு அப்ப அதெல்லா சும்மா சகோதரி வாய் மட்டுதா நமக்கு மற்றுபடி உள்ள எந்த செயலு நமக்கு நடக்காது நமக்குதா தெரியு தியு மத்தவங்களுக்கா மத்தவங்களுக்கு பரு பாத்தீங்கன்னா இந்த பரவால இந்நபுள்ள இவ்ளோ நல்லா வாய் பேசுது குடும்பத்துலயே வந்து இந்த புள்ளதா நல்ல துடுக்கா இருக்கு இந்த பிள்ள எங்கஉட்டாலு பொழச்சுகுபாங்க ஆனா அந்த கதையெல்லா வந்து மத்தவங்களுக்கு உள்ள உள்ள வந்து அவஅவனு இர்க்குற அவனுக்குங்கற மாதிரிதாங்கற மாரி ஆகு சகோதிரி
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தாங்க ஹண்ட்ரட்பர்சன்ட் கரக்ட தாங்க அப்ப குட்டி குட்டி பையெல்லா சாப்ட்டு தூங்கிட்டாங்களா
ஆ இல்ல சகோதரி குட்டிப்பையன் என்ன பண்ணியிருக்கானா இப்பதா ஒரு ஏழ்டர மணிக்குதா வந்து தூக்க நாங்க ஒரு வெளியே போயிருக்க சகோதரி நானு கடைக்கு தூக்கிட்டு போயிருந்தே தம்பி கொஞ்சோ வேல இருந்துச்சு இந்த த்ரேட்டிங் பண்ற வேலதா பார் இருக்கு போயிட்டு வரும்போது அப்டியே கொஞ்சோ டிபார்டமென்ட் ஸ்டோர் போயட்டு வந்தேன சகோதரி அதனால என்னபண்ட நல்ல கடை விளயாண்டு வந்தது ஒரு டம்ளர் பாலாத்தி குடுத்துட்டு ஏழு மணிக்கு படுத்துட்டாரு அவ்ரு ஏழு மணிக்கு தொட்டில போட்டாட்டவு இப்பதா ஒரு எட்டரை மணிக்குதா சகோதரி தூங்கி எழுந்தாரு அப்டிங்க போது எழுந்துளுந்து அவ்ங்க சாப் தாதா பாட்டி கூட வெளையாண்ட்டு இருக்கானா சகோதரி வெளயாண்டுட்டு அம்மா இப்பதா வந்து தேங்க திருவிட்டு இருக்காங்க சட்னி அரைக்க றேதுக்கு அவரு சாப்ட்டுட்டு படுக்கறது எப்டியு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி பக்கோ ஆயிரு சகோதரி கண்டிப்பா ஏனா அவுரு இப்பதா நல்லா தெளிவா ம்ம முடிச்சு வி க்காந்துட்ருக்காரு இன்னு தூங்கறதுக் லேட் ஆகு சகோதரி கண்டிப்பா அங்க அ நாங்க வந்து சகோதரி ந கணவர் வீ ட்லருந்தீங்கனா பாத்திங்னா நேரமா நாங்கல்லா சாப்ட்ருவமே ஏழ்ர மணி ஒரு எட்ர மணிக்குள்ளயே சாப்ட்டு கிச்சன் வேலையெல்லா முடி ச்சிருவே நானு அடுப்பு அடுப்பெலாந் தொட
அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாவே ஸ்பெசல் தானங்க
ப்பா கண்டிப்பா அது இல்லாம அப்பாவுக் வேற ஒடம் செர்லீங்க அதல அப்பாவ பாக்லான் சொல்லி ஒரு வாரோ இந்த அந்த அந்த அந்த கார்ண த சொல்லி ஒரு வார் நம்ப வந்து ரெஸ்ட் எடுக்லான் வந்திருக்கே நானு அப்டிங்கும் போது அவுங்களையு பா ப்ப மாரி இருந்துச்சி செர் நமக்கு வந்து சமையல் வேலை இல்ல சோ ஒரு காலையில தான எந்திரிச்சர்மே என்னைக்காது ஒரு நேரந்தா நா சமைப்பே அதுமே சம்க்கிறது இல்ல அம்மாக்கு வந்து இந்த காய்கறி கட் பண்றது இந்த மத்த வீட்டு வேலைகள் இந்த வீடு கூட்றது பா த்தர வெலக்குற துணித்தொவை துணி வந்து காயப்போறது அந்த மாரி வேலைகள் தா நா வந்து உதவியாருப்பனா அதுனால எனக்கு கொஞ்ச வேல இருக்கு அப்டியில்லனா கா காலைலியே வந்து இன்னிக்கு நாந்த வீடெல்லாங் கூட்டி பாத்தர வெலக்ன் அப்டிங்ம்போது அம்மா வந்துட்டு பரவால்லடி நானே பண்ணிக்கிறே நி கெஸ்ட் எடு அப்டின் சொல்லிட்டாங்க அவுங்களே ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்தத இந்த மாரி சுதந்திரெல்லா நமக்கு நல்லா கெடைக்குணு நம்மனால அனுபிவிச்சுக்க முடியு
ம் ம் நெஜந்தாங்க நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன் உண்மதாங்க
ஆ
நானே அம்மா வீட்டுக்கு போனான்னா காலைல லேட்டா ஒரு ஃப எ எயிட் ஒ க்லாக் தா எந்திரிப்பே பசங்கள வந்து அப்பா அம்மா பாத்துக்குவாங்க வெளையாடிட்டு அம்மா சமச்சு வெ ச்சுருவாங்க அவுங்குளுக்கு தேவையானது குளிக்க வெக்கிறது சாப்பாடு ஊட்றது எல்லா வேலையு அவுங்க பாத்துக்குவாங்க நா ஃப்ரீயாருப்பே எந்த ஒரு வேலையு எனுக் நா பண்ண மா
நான் நானுமே சகோதரி அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம பழைய மாரி ஒரு ஒன்பது மணிவரைக்கு தூங்கல நெனப்பே செரி ஆனா எ பைய இருக்கிற வரைக்கு நடக்காது போல எ பைய ஸ்கூல் போனதா இந்த நா தூங்கறது நடக்கு மாட்டுக்கு எ பைய என்ன பண்றான சகோதரி நா வந்து தூங்கும்போது பாத்தீங் ன்னா அவ முழிச்சர்றா ஆறு மணிக்கெல்லா எழுந்து என்னையு வந்து எழிப்பி உட் டர்றா என்னைய வந்து எழிப்பி உட்ர்றா சகோதி காலங்காத்தால மணிய பாத்தா ஆறேகால் தாருக்கு அவந் தூங்க மாட்டா ஏனா அம்மா வந்து அ ப்பாக்கு வந்து சமைச்சு குடுக்குணுங்ள மதியத்துக்கு த லஞ்ச்சு சமைக்குணுங்களா அப்டிங்ம்போது அம்மா போய் தொந்தரவ் பணண ஆரமிக்கிறா அம்மாவால வேல செய்ய முல்லேங்கறதுக்காக என்ன வந்து எ ழ்புட்டு அவன பாத்துக்கோடி நீ நீ எனக்கு வேல கூட செய்வேனா அவன மட்டு பாருங்கிறாங்ளா அவன பாத்தா எனக் கால்ல தூக்கமே பேய்ருது மதிய நேர செத்த நம்மோ தூங்கும்போது தூங்கலான் பா மதிய நமக் அப்பதா டி வி லே விறுவிறுப்பான எதாவ்து பட மோ ஸ் நாடகமோ பாட்டோ ஓடுதுங்ளா இல்ல மொபைலு யூஸ் பண்ண ஆரமிச்சம்னா பொழுது போறதே தெர்ல சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பாங்க மொபைல் இல்லாம இப்ப பாருங்க மொ பைல் இல்லாம எந்த கொழந்தைங்க சாப்பறது இல்லைங்க எங்க வீட்ல சின்னவர் எல்லா மொபைல் குடுத்ததா சாப்பர்றாரு நீ மொபைல் தரியாம்மா ஃபோன் தரியாம்மா அப்ப நா சாப்டுவே அப்டின் சொல்லி கேக்கறாரு இல்லன்னா நா சாப்ட மாட்டே
கண்டிப்பா சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது அடுத்த அழைப்புல இத பத்தி நம்ம தொடந்து பேசலாம் சகோதரி நன்றிங் சகோதரி